கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்
அ காலேஜ் சைஃப் அதாவ்து சாரி ஸ்கூல் லைஃப்ப பத்தி பேசிட்டிருந்தோல்ல
ஆமா சிஸ்டர்
அ அதாவ்து நாங்க வந்து பஸ்சுல வந்து நா ஸ்கூல்ல எல்லாமே வந்து பக்கத்துல பக்கத்துல எல்லா நா நையன்த்து லெவன்த்து ஹாஸ்டல்ல படிச்ச டென்த் வந்து நா பஸ்சுல போய்தா படிச்ச பஸ்ஸுல வந்து கா நம்ம இந்த கவுர்மெண்ட் பஸ் நம்ம பஸ் பாஸ் குடுப்பாங்கள்ல
ஆமா ஆமா
இப்ப அந்தமாரி இருக்கான் எனக்கு தெரில நா டூ தௌசண்ட்
செர்
ஓ ஆமா எல்லாமே ஃப்ரீ ஆய்டுச்சுலன்ன நா வந்து அப்போ ஆ பஸ் பாஸுக்காக நாங்க வெயிட் பண்ணி வருவோ அ அதாவ்து காலைல நா ஸ்கூல் படிக்கும்மோது எப்டின்னா டென்த்து படிக்கும்மோது காலைல ஏழ்ரைக்கு பஸ்ஸு அப்ப எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒன்ற கிலோமீட்டர் இருக்கு நாங்க நட் நடந்து வர்ணு அப்ப சைக்கிள் வந்து ஒரே ஒரு சைக்கிள்தா எங்க வீட்ல ஒன்ற கிலோமீட் டர் நாங்க நடந்து வந்துதா நாங்க அங்க பஸ்ஸ பிடிக்க முடியு கரெக்ட்டா ட அந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிடோ அப்டின்னா நம்ம அடுத்து ஸ்கூலுக்கு போனுனா நம்ம காஸ் குடுத்துதா போகணு ஆ காலே லயே எங்க அம்மா அதுக்காகவே சீக்கரமா எந்திச்சு சமயல்லா முடிச்சிட்டு நாங்க காலேல சாப் பாடெல்லா எடுத்துட்டு போயிற்து எடுத்து கொண்டு போய்ட்டு அங்க ஸ்கூல்ல போய்ட்டு போய் உக்காந்து எ ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கில்லா போயிருவோ ஏழ்ரைக்கு பஸ் ஏற்னா எட்டு மணிஸ் கூலுக் போயிர்லா அப்போ ஒம்போது இருவுதுக்கு தான ஸ்கூலு எல்லாருக்குமே அங்க போயி டு அங்கபோயி
சிஸ்டர் அப்றோ எனக்கு இதாகுது சிஸ்டர் நீங்க சொல்லும்போதா எனக்கு ஒரு தாட் வருது என்ன அப்டினா நானு ஸ்கூல் லைஃப் புல்லா இப்புடிதா ஏன்னா நெற் ஏன்கூ கூட படிக்கிது பஸ் பாஸ் எடுப்பாங்க அப்ப எனக்கு என்ன ஒரு ஆசன்னா எனக்கு பஸ்ல போகோணுன்னு ஆசவ